ஆ எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கேன்ப்பா நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லாருக்கே அங்க எல்லாரு எ வீட்ல எப்டி இருக்காங்க
எல்லா நல்லாருக்காங்க நானே உங்களுக் கால் பண்ணுன் நெனச்சே
ம் அப்டிங்களா என்னாச்சு
நீங்க வீட்ல செடி வெச்சீங்கல்ல எப்டி எப்டி இருக் கு எல்லா
ஆ எல்லாமே சூப்பரா வளந்திருக்குங்க இன்னு அது வந்து நா எங்க போனாலு வாங்கிட்டு தா இருக்கே செடிங்கல்லா
அந்த ரோஸ்லா வந்து பூக்க ஆரம்பிச்சிருச்சா
பட்டன் ரோஸு பட்டன் ரோஸ் ஒன்னு வெச்சே அது வந்து குட்டி செடி தா பன்னீர் ரோஸ் வெச்சே பன்னீர் ரோஸ் வந்து வாங்குமோதே கொஞ்ச பெருசா இருந்தது அதால வந்து அது ஈஸியா வாங்குமோதே ஒர் ரெண்டு பூ இருந்துது அதுல மொட்டு இருந்துச்சு அது வந்துருச்சு ஒடனயே நா வெச் சு ஒரு மூண் நாள்ல வந்து விரிஞ்சிச்சி மொட்டு ஆ பண் பட்டன் ரோஸ் பாத்தீங்கன்னா எலதான அது வளர்ணு கொஞ்சோ குட்டி செடி அதுனால வாய்ங்ட்டு வந்து வெச்சு அது ஒரு ஒரு வாரோ ரெண்டு வாரோ டைம் ஆச்சு வளர்றதுக்கு ஆன் நல்லா ரோஸ் குடுத்துச்சுங்க அதுக்கப்பறோ என்னாச்சுன்னா அது நா வாங்கிட்டு வந்ததே உங்கள்க் சொன்னனா இங்கல்லா வாங்கவே இல்ல நாங்க கோவலம் போனோ அந்த செடி தாங்க கோவலம் போனோ கோவலம் போனப்ப பாத்தீங்கன்னா அங்க பீச் க்காக போனோ கோவலம் பீச்சுக்காக செரி எப்பவ்மே தான இந்த பக்கத்துலே போய்ட்ருக்கோ கொஞ்ச லாங்கா போலான் கோவலம் பீச் போனோ அப்ப போ வரப்போவே வந்து செடி கட அங்க நெறய செடி கட பாத்தோ அங்க அது ஃபுல்லாவே வந்து அங்க ஃபுல்லா அந்த செடி அந்த த வயலுக்கு போட்ற ஒரோ ஆ பூச்செ டி ஒரோ எல்லாமே இருந்துச்சு காய்கறி போட்றது எல்லாமே இருந்துச்சு அங்க அதால நெறய கடய பாத்துட்டே வந்தது ஆச வந்துருச்சு ஐயய்யோ வாங்கி வெக்கணு ஆனா என்ன அங்கருந்து கொண்டு வரதே ரொம்ப லாங்கு தூக்கிட்டு வரணுமே ஆமா இத்தனைக்கு ஏ ஆமா என்னோட பைய எ அண்ண பைய ரெண்டு பேருமே நாங்க கூட்டு போயிருந்தோ
அப்ப பசங்கள வச்சுக்கிட்டு செடிய தூக்கிட்டு வரன்றது
ஆமா செடி வாங்கணுன்ற ஐடியாலே போலங்க செரி இந்த பசங்கள்க்கு ஒவ்வொரு பீ ச்சா காட்டிட்டே போனோ ஃபஸ்ட்டு இந் த திருவ திருவான்மையூர் பீச்சு அதுக்கப்பறோ அப்டியே போய் கோவலம் பீச்சு இப்டி காட்டிட்டே போனதால செரி வரும்போது இந்த மாரி செடி கடய பாத்தது எனக்கு ஆச வந்தக்கப் றோ செரி ஒரு செடியாவ்து வாங்கிடுவோ வாங்கிட்டு போய்டலா அப்டின் சொல்லிட்டு இவங்கக்கிட் ட சொல்லிட்டு ஒரு கடைக்குள்ள போனோ நெறைய செடி வச்சிருந்தாங்கங்க எத வாங்கறதுனே தெரியல
ஆமா நம்ம நம்ம எப்போதுமே நம்ம ஒண்ணு வாங்க போவோ அங்க நெறைய பத்தாக்கா கன்ஃயூஸ் ஆயிரு ஏத வதுங்கறதுனேு தெரியா
எது வாங்குறதுனே தெரியல எனக்கு ஏன்னா கத்தாலயோ அதெல்லா வந்து இருக்கு ஆல்ரெடி ஆ வீட்லயே கத்தால அப்பறோ அந்த கற்பூர வள்ளிச்செடி
அந்த கற்பூர வள்ளி சளிக்கு நல்லது இருந்தாங்கள நீங்க யூஸ் பண்ணி பா
ரொம்ப நல்லது ஆ அது வெறு வாயிலயு சாப்பில்லாமா அது நா வந்து சாப்ட்ருக்கே ஸ்கூல் டைம்லயு நாங்க ஸ்கூலுக்கு அந்த காரிடர்லல்லா வளக்க சொல்லுவாங்க அப்ப வளக்கும் போது அந்த கற்பூர வள்ளிதா மெயினா வைப்பாங்க மிசுங்க வந்து அதுதா வைக்க சொல்லுவாங்க அப்ப வச்சோன்வைங்க யாராவது க்ளாஸ்ல எங் கும்லா அதருந்து மிஸ் வந்து போய் பறிச்சுட்டு வந்துருவாங்க பறிச்சுட் வந்து வெறு எலைய வாஷ் பண்ணிட்டு கையில குடுத்துருவாங்க குடுத்து இத வந்து நல்லா மென்னு முழுங்குங்க கசக்காது அது ஒரு மாரி அந்த க பூரோ அந்த ஸ்மெல்லு வருது பாத்தீங்களா அந்த மார்தாருக்கூ நம்ம மெல்லு போது
ம் சொன்ல்லி இருக்காங்க கற்பூர வள்ளி வந்து செடி வீட்ல வளக்கலா சளிக்கோ நல்லது சின்ன பசங்க இருந்தா கண்டிப்பா
அதுதா சொல்றேல நாங்க வந்து எயி்த் ஸ்டாண்டர்ட்ல்லா படிக்கு போது மிஸ் பசங்க அந்த மாரி எடுத்து வாஷ் பண்ணி கையில குடுத்துருவாங்க யாரு இரும்புனாலு அப்படித்தா பண்ணுவாங்க இத மென்னு நல்லா சாப்டு உடனே நின்று இரும்மலு ஆமா அது நல்லது கொழந்தைங்களுக்கு கூட வந்து என்ன பண்றாங்க நல்லா புழிஞ்சிட்டு நல்லா அரச்சு புழிஞ்சிட்டு சாரா குடுக்குறாங்க ம்
வெறு சார் மட்டுமா
ஏன்னா கொழந்தைங்கன்னா நா சொல்றது ஒரு அஞ்சு மாஷோ ஆறு மாஷோ கொழந்த
ம் அதாப்பா அவங்களுக்கு வந்து அதா சங்குல ஊத்தி விடுறாங்களான்னு நா கேக்குறே
ஆமா மா சங்கல ஊத்தி விட்டுறாங்க
ஓ அப்ப இத்தன சொட்டுன்னு கணக்கு வச்சுக்கோங்களோ
சொட்டுலா இல்ல அது நம்ம என்ன அந்த இதுதான சாறு தான குடுக்குறோ அதலா ஒரு சங்கு ஃபுல்லா கூட குடுக்கலா
ஆனா உங்களுக்கு இதாகுது சளி கேக்குது
ஆ சளி கேக்கூ அதால அது மெயினா அது வீட்ல இருக்கு அதுக்கப்பறோ கத்தால இருக்கு கத்தால இன்னு நம்ம பேஸ் வாஷ் பண்றது க்கு அந்த பேசியல் பண்றதுக்குலா யூஸ் பண்லா நல்லாரு
அது சளி புடிக்குங்றாங்களே அப்டியா
சளி புடிக்கும்னு வாங்க நம்ம ஏ நீங்க ஈவி்னிங் டைம்ல போடக் கூடாது ஓ நல்ல வெயில் வருது பாருங்க ஆ அந்த டைம்ல ஒரு பன்னெண்டு மணிக்கு அப்ளை பண்ணிக்கலா வேஸ்ட்ல அத கட் பண்ணிட்டு கிளீன் பண்ணி எடு அந்த ஜெல்ல மட்டு எடுத்து அப்ளை பண்ணுவாங்க ஜெல்லு கூட எதேதோ மிக்ஸ் பண்ணுவாங்க நா எதுமேல்லா மிக்ஸ் பண்ண மாட்டேங்க அப்டியே ஜெல்ல மட்டு எடுத்து அப்ளை பண்ணிப்பே அதே நல்ல ரிசல்ட் கொடுக்கு உங்களுக்கு ஏன்னா நேச்சுரலா நம்ம வந்து எப்பவுமே அப்ளை பண்ணு அதானே அதனால அந்த செ டியல்லா இருக்கு ரோஸ் மட்டுதா எங்க வீட்ல இல்ல அதால அந்த ரோஸை பாத்தது எனக்கு சேரி ஓகே நம்ம வந்து ரோஸ் செடிதா இல்லயே நம்ம வீட்ல அதெல்லா வாங்கிட்டு போகலா அப்டினு சொல்லி பாத்தா ஒயிட் ரோஸ் சூப்பரா இருந்துச்சுங்க பெருசா அழகா இருந்துச்சு அத தா வாங்கலான்னு எடுத்துட்டே ஆ எடுத்துட்டு என்ன பண்ணே நல்லா ரோஸே பெரிய ரோஸ்ஸு பூ டயே இருந்துச்சு ஆல்ரெடி ஆ எனக்கு வந்து என்ன டவுட் வந்துருச்சுன்னா இவ்ளோ பெரிய ரோசா இருக்கு இது நமக்கு பூக்குறதுக்கே வந்து எப்டி ஒரு ரெண்டு மாசோ கேப் விட்டு தா பூக்கு
ம் அவங்க ள்ட்ட ஆ அந்த கடக்காரங்கள்ட்ட கேட்டாலே சொல்லிருப்பாங்ளே
அதனால என்ன பண்ணு நா கேட்டே இது மாரி வந்து இந்த ரோஸ் வந்து எப்டி அ ஒடனே ஒடனே நெறைய பூ குடுக்குமா இல்ல வந்து நம்ம வெயிட் பண்ணணுமானு கேட்டே அதுக்கு தா அவுங்க சொன்னாங்க இல்ல இல்ல இது ஒடனே குடுக்காது இது வந்து அ மூணு மாசத்துக்கு நாலு மாசத்துக்கு ஒரு தடவ தா பூவே தருமா அந்த ஒயிட் ரோஸே வருமா நம்ம உள்ளங்கை சைஸ்ல இருந்துச்சு அந்த ஒயிட் ரோஸு அவ்ளோ அழகா இருந்துச்சு ஆ அவ்ளோ பெருசு அவுங்க வந்து எதோ சொன்னாங்க பேங்களூரு ஒயிட் ரோஸ்ன்னு சொன்னாங்க அத அது வந்து மூணு மாசோ ஆகுங்க மொட்டு வர்றதுக்கு ஆனா ஒண்ணுதா வருமா நெறையல்லா வராதா ஆ ஒரு ரோஸ்கே மூணு மாசோ நம்ம வெயிட் பண்ணனு
அந்த மூணு மாசோ கழிச்சு ஒரு ரோஸ் தா பூக்கு அதுக்கு மேல பூக்காது
ஆமா பூக்காது மூணு மாசோ கழிச்சு திருப்பி பூக்கு நம்ம இத எடுத்த அப்புறோ திருப்பி பூக்கு
இது ஒரு ரோஸ் குடுக்கு
ஆ ஆமா அது எனக்கு நா அதுக்கப்பறோ எனக்கதுல இஷ்டோ இல்ல என்னங்க மூணு மாசத்துக்கு ஒரு தடவ பூக்குது நம்ம வெயிட் பண்ட்டு நமக்கெல்லா பொறும இல்லங்க அவ்ளவு வெயிட் பண்ணி பாக்குற அளவுக்ல்லா
பத்தாதுக்கு அந்த ஒரு ஒரே ஒரு பூவுக்காக மூணு மாசோ சோ வெயிட் பண்றதுக்கு நம்ம வேற எந்த ரோசாது வச்சுக்கலா
எதாவ்து வாடிடுச்சுன்னா செடி அதுக்கு செரியான புரியலனா நமக்கு மனசு கஷ்டோமாயிடுல அதெல்லா என்ன பண்ணிட்டே இல்ல எனக் வந்து பூ பூத்துட்டே இருக்கணு அந்த மாரி சொல்லுங்க அப்டின்னே அ அது அப்ப அவுங்க சொன்னாங்க அப்ப இந்த ரோஸ் வாங்காதீங்க ஏன்னா இந்த ரோஸ்க்கு நீங்க வெயிட் பண்ணிதா பாக்கணு பட்டன் ரோஸ் பன்னீர் ரோஸ் இது ரெண்டுமே நல்லா பூ குடுக்கு அப்டின் சொன்னாங்க செரி காட் டுவோன் சொல்லி அது பாத்தா அதுவுமே நல்லா இருந்துச்சு ஒரு ரோஸ் பூத்து இருந்துச்சு சொன்னேல்ல நானு அதோட அது வாங்கிட்டே அது ஒரு ஒரு செடிதா வாங்கலான் போன ஆச விட மாட்டேங் குது நம்மல அதால ரெண்டா வாங்கிட்டே நானு வாங் கி அவங்களே வந்து மண் எல்லா வச்சு அ அந்த பாட்ல மண் எல்லா வச்சு அது வேற ஒரு சொமங்க கோவலத்துல இருந்து தூக்கிட்டு வந்தோங்க வீட்டுக்கு
பிக்ஸ் பண்ணி குடுதுட்டாங்கன்னீங்கள அதுக்கு தனியா சார்ஜ் பண்ணாங்களா இல்ல செடில அமௌண்ட் மட்டு தா வாங்னாங்ளா
அ இந்த பாட்டுக்கு மட்டுந்தா அமௌண்ட் பாட்டுக்கு செடிக்கு மட்டுந்தா அமௌண்ட்டு மண் எல்லா அவுங்களே தா போட்டு குடுத்தாங்க
சில எடத்துல அதுக்குமே சார்ஜ் பண்றாங்க
ஆமா சொன்னாங்க ஒரு வேல நம்ம ரெண்டு செடியா வாங்குனதால அவுங்களே போட்டு குடுத்துட்டாங்க இன்னொன்னு வந்து அந்த செடியிலயே வந்து வச்சிருப்பாங்கல்ல பேக் கெட் மண்ணு அந்த செ டி உள்ள கருப்பு கவர்ல வச்சிருப்பாங்கல்ல அந்த மண்ணயுமே அவுங்க உள்ள கொட்னாங்க ரெண்டு கவர்ல உள்ளதையு கொட்டி எக்ஸ்ட்ரா மண்ணு போட்டு குடுத்தாங்க அவுங்க
அதுக்கு தான நீங்க பாட்ல வச்சாங்கன்னிங்ளே அதுக்கு தா நா கேக்குற அதே ஸ்
கொழச்சாங்க எக்ஸ்ட்ரா மண்ணு எடுத்து கொழச்சி தா அதுல வெச்சாங்க அவுங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா நா ரெண்டு தனித்தனியா பூந்து இது கேட்ட பூந்தொட்டி தனி தனியா வச்சிருங்க அப்டின்ட்டு இல்லமா இது வந்து ரெண்டு செடியுமே ஒரே பாட் வந்து பெருசு பத்து இன்ச் பாட் அது அதால ரெண்டு செடியுமே இதுல வைக்கலான்னாங்க சரி ஓகே பெஸ்ட்டு தா ரெண்டுமே ஒன்னாவே வச்சு குடுத்துருங்க அப்டின் சொல்லிட்டோ அதால ரெண்டுத்தையுமே அவுங்க ஒன்னா வச்சி
இந்த பிளேஸ் எந்த எடத்துல இருக்குன் சொன்னீங்கன்னா
கோவலம்ங்க கோவலம் கேள்விப்பட்ருக்கீங்ளா நம்ம இ சி ஆரு மேம் தாண்டி போக்னோ அங்க வந்து ஃபுல்லா அந்த செடி கடைங் கடைங்கதாங்க அதால அங்க இருந்து வாங்கிட்டு கையில சுமந்துட்டே வந்தோ எங்க அண்ண பைய வேற எனக்கு முன்னாடியே அவ உக்காந்துருந்தா ஏனா அவ மேலயு பட்றக் கூடாதுன் சொல்லிட்டு ஒரு ரோஸ்ல வந்து முள் அதிகமா இருந்துது ஒரு செடியில இன்னொரு செடியில முள்ளு இல்ல அதால பாத்து பாத்துக் கொண்டு வந்து வீட்ல வச்சு அத அழகு பாத்த அப்றோ தாங்க மனசே நிம்மதியா இருந்துது இப்போ வரைக்கு அது பூ குடுக்குதுங்க
அ சேரி நீங்க சொன்ன பிளேஸ்க்கு போயி நானு வாங்குறே
செரிங்க செரிங்க பாருங்க வேலைய பாருங்க நா கூட அப்றமா ஃபோன் பண்றே உங்களுக்கு
ஆ சென்னை கண்டிப்பா பண்ணுங்க பேஸ்லா ம் பாய்